வணக்கம் எப்டிப்பாருக்க
ரொம்ப நல்லாருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்கப்பா
என்ன பண்ணுவீங்க ஆ வீட்டு எல்லா நல்லாருக்காங்க அங்க
ம் எல்லாரு நலம்
என்ன பண்றீங்க
என்னப்பா பண்றே வெயிலுக்கு எங்யாது ஊர் சுத்த போனா நல்லாருக்குன் தோணுது
ஜாலியா போயிட்டு வாங்க லீவ் ஸ்கூல்லா லீவ் தான
ஸ்கூல் லீவ் தா இருந்தாலு அப்றோ ஹஸ்பண்டு ஃப்ரீயா இருக்குணும்ல கூட்டிட்டு
ஆமா ஆ ஆமா அன்னைக்கு ஃப்ரீ கெடையாதே சாட்டர்டே சண்டே மட்டுதா அவைலபுள் அது இந்த சம்மருக்கு எங்க போனாலு கூ கூட்டமாருக் ஒரு நாள்னா அவங்க ரெஸ்ட் எடுக்கதா நெனைப்பாங்க வெளிய போன்னா நெனைப்பாங்க
ஆ நமக் வெளிய போனா பரவாலனு இருக்கு
ம் கரெக்ட் தா அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்தா பரவால நெனைப்பாங்க ஆமா கஷ்டோ தா அவங்க இருந்தா வந்தா ங்க
ஆமா போனா ரெண்டு நாள் அட்லீஸ்ட் போனு
ஒரு நாள் லீவ் போ நீ அதா ஒரு நாள் லீவ் போட்டா கரெட்டாக்கு
ஆ
எல்லாமே இந்த சம்மருக்கு இங்க ஆமா ஆமா இப்ப சம்மர் லீவ்னால எல்லாருமே கெளம்பிர்றாங்க
ஆமா எங்க கேட்டா ஊட்டில பாத்தீங்னா டிராஃபிக்கா இருக்குதுங்றாங்க கொடைக் கானல்ல பாத்தா கிரௌடா இருக்குதுங்றாங்க எங்க போ ஆ அதுல வேற ஒருத்தர் பாவம் இப்போ ஊட்டிக்கு வெக்கேஷன் போனப்ப ஆக்சிடென்ட் ஆயிருச்சு ஏதோ ஒரு வளைவுல உழுந்துட்டாங்களாமா காரோட கவுந்து போச்சா
அது சேஃப்டி இல்ல நெறைய பேர் அது ஏன்னா ஒரு ஹில்ஸ் ல டிரைவிங் பண்ணிருக்க மாட்டாங்க ஒழுங்கா
ஆ அதுவு ஸ்கிட்டாவு
ம் அத கண்ட்ரோல் தெரியாது அதனால
அதனாலவே கொஞ்ச ஹில்ஸ்ன்னாலு பயமாத்தா இருக்கு
அதெல்லாம ஒழுங்கா தூங்க தூக்கம் இல்லாம வந்துருப்பாங்க சுத்திக்கிட்டு அதுவ் ஒரு கார்ணோ
ஆ ஆமா ஆமா இருக்கலா ப்ராப்பரா ரெஸ்ட் எடுக்கணு
கர்ட்டு தா நமக்கு நமக் சில்னஸ் வேணும்னா அந்த மாரி எடதுக்குத்தா போனு
ம் ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் தா போனு நம் ஊர் போணு இல்லன்னா மத்த ஸ்டேட்டுக்கு போனு
ஏற்காடு கொல்லிமல அந்த மாரி போயிட்டு வாங்க இல்லேன்னா ஒன்டே தான
ஆ ஒன் டேக்கு செட் ஆவாது
அது சும்மா போயிட்டு வர மாரி ஆய்டு
ஆமா ஆமா அட்லீஸ்ட் ஒரு நைட் ஸ்டே பண்ணு கொஞ்ச ரிலாக்ஸ்
அப்ப அப்பனா என்ன பண்ணுனோ நீங்க சனிக்கிழம சாந்திரமா போனீங்கன்னா கரெட்டா இருக்கு இந்த ரெண்டு எடத்துக்கு
ஆ பாக்லா எங்க பிள அது பிளான் பண்ணா எக்ஸிகியூட் பண்ண முடியாதே ப்ளான் பண்ணாம கெளம்புனா மட்டு தா ஒர்க் அவுட் ஆவுது பிளான் பண்ணாம ஆ கெளம்பனும்னா அவர் அவைலபிள் இல்ல
எதுவுமே அமையாது நம்மதா அமச்சுக்கணு இல்லன்னா யாராவது பிளான் பண்ணுவாங்க அவங்க கூட சேந்து போயிட்டு வந்தணு
அப்படி ஏதாவது நடந்தாதா உண்டு
அவாவ் வெயில் வேற செம்ம வெயிலு அடிக்கிற வெயிலுக் கம்முனு சாப்ட்டு தூங்கணா தா இருக்கு எங்க போறது மழ காலத்துல கூட எங்கயா போயலாமந் வெய காலத் தா செரமமாறுக்கு
ஆ எங்க போறது வெய ல
வெயிலு இன்னைக்கு கொஞ்ச மழ பெஞ்சனாலு கொஞ்ச டல்லா இருக்கு
ம் ம் ஆ ஹீட்டா இருக்கு
ஆ இருக்கு ஆனா பட் ஆனா அந்த வெயில் ரொம்ப அடிக்கல சில்னஸ் இருக்கு ஆனா அது லைட்டான ஹீட் இருக்கு
ஆமா ஆமா இருந்தாலு நமக்கு அந்த மோ வெக்கேஷன் மோட்ன்னு வந் துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒ ரெண்டு நாளாவது வெளியே சுத்திட்டு வரணும்னு ஆச
அப்ப நீங்க நீங்க ஃபுல்லா ரெடி ஆயிட்டீங்க போய் ஆவனு மாட்டக்கு அப்ப அவ்ளோ இன்னு மூணு வ இன்னு ரெண்டு வாரோ தா இருக்கு இங்க ஸ்கூல் ஓபன் ஆயிடு
அது இப்போ மழ பெயறதுனால அப்டி தெரியல ஆனா ஆக்சுவலா வெயில் ஸ்டார்ட் ட்டானப்ப இருந்த மாரி இருந்துச்சுன்னா கொஞ்சோ எக்ஸ்டென்ட் ஆவு ஒரு ஒன்னு ஒன்
ஒன் ஆர் டூ வீக்ஸ்ஸா அதா அதா அப்டி எக்ஸ்டன் ஆச்சுன்னா நீங்க அந்த அந்த வீக்குல போய்க்கலா ட்ரிப்பு இல்லேன்னா அப்புறோ நீங்க இப்போயே போறது பெஸ்ட்டு ஏன்னா அது எல்லாமே இப்ப போற ரேட்டு் தா எல்லாமே அதிக அதிக
ஆமா ஆமா அப்றோ இந்த மந்த் தானே அவங்க சம்பாசிரிக்கிறாங்க
ஆமா பன்னெண்டு மாசத்துல ஒரு மாசோ தா சம்பாதிக்கிறா
ஆ ஏப்ரல் மே ல தா அவங்க ரொம்ப சம்பாக்கிறாங்க அ சீசன் இருக்கு அப்புறோ இந்த குவாட்டலி ஹாஃப்லி லீவ்ல அந்த டைம் சம்பாதிப்பாங்க
அந்த சைடு அந்த சைட்லே அந்த மாரி டைம்ல அதிகோ கிரவ்ட் வராது இப்பதா ஃபுல் கிரெவ்டு வரு
இப்பியு வரு அந்த ஆ ஐ டி பீபிள் எல்லா வர டைம் வந்து பாத்தன்னா செப்டம்பர் அக்டோபர் ஏன்னா அத சீசனு
ஆமா ஆமா அது வந்து இந்த மூணு நாள் லீவு வரிசையா வருமே அந்த மாரி டைம்ல குழுக்களா இருப்போ போர் பன்னு பெஸ்டிவல்ஸ் எல்லா இந்த வீக்கண்ட்ல வந்து ஏன்னா சாட்டர்டே சண்டே வோட கவர் பண்ணி த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் லீவ் போடணு போயிட்டே என்ஜாய் பண்ணு
ஆ அ ஆ அப்படித்தா போது அதனால அதுவு ஓகே தா பாப்போ
நானே
என்னப்பா
இல்ல நானே ஏங்காச்சு போலான்னு பிளான் பண்ண
ஆ ஆ
அடிக்கிற வெயிலுக்கு அவங்க வீ வீட்லயே இருந்துகலாம்னு தோணுது அதா கம்முனு சா கிரிக்கெட் மேட்ச்யாது போயிட்டு இருக்கா
அதுவு ஓகேதா எல்லாத்துக்கு எல்லா செட் ஆகாதுல்ல
ஆமா மா இப்போ நீங்க ஃபேமிலியா இருக்கீங்க போவீங்க எனக்கு வந்து அந்த அந்த பிரச்சன இல்ல இல்லல அதனால கம்முனு நாபாட்டு வீட்டோட ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கலா
உம்
குந்தைங்கள வீட்ல வச்சி சமாளிக்க முடியாது வெளியில போயிட்டு வந்தாதா கொஞ்சோ கம்முனு இருப்பாங்க
ஆம ஆமா அவங்களுக்கு விளையாடணு
ஆமா
எங்கயாவது வெளியே போனு ஊர் சுத்தணு விளையாடணு இப்படி நெனைக்கிறாங்க கொஞ்சோ அவங்களுக்கு எக்ஸ்போஷல் ஆகும்ல
ஆமா அது ஒரு மெமரிஸ் ஆவுல சைல்டுகுட்ல நா இங்க போன அங்க போனன்ட்டு அவங்களுக்கு ஒரு எல்லார்டையு சொல்லுவாங்க
அது நானு இன்னு அவள கூட்டிக்கிட்டு எங்கேயுமே வெளிய போல
ஓகே ஓகே
ஏன்னா வெவரம் தெரியாம வயசுல கூட்டு போனாலு அவங்களுக்கு பெருசா என் பெருசா என்ஜாய் பண்ண தெரியாது இப்பதா ஓகே ஓரளவுக்கு வெவரம் தெரியு விளையாடுறது பாக்குறது இதெல்லா ஓரளவுக்கு தெரியு சோ இந்த டைம் போனா பெட்டரா இருக்கு
அதா இனிமேல் போன போட்டோ நிறைய எடுத்து வைங்க அப்போதா மெமரிஸ்சா இருக்கு நாளா இப்ப எங்க அண்ணா பசங்க எல்லா எங்கையா கூட்டு போனா போட்டாவா எடுத்து தள்ளிடுவே நிறைய போன் ஸ்டோரேஜே ஃபுல்லயிடுச்சு போட்டோ எடுத்து
நாம ஒரு போட்டோ கிளிக் பண்ண சொன்னா நாலு போட்டோவ கிளிக் பண்ணுவோ
ஆமா ஆமா ஸ்டோரேஜ் எப்பவுமே ஃபுல் ஃபுல் ஆயிடுது அதுக்கு பேசாம வேற ஒரு டிவைஸ் வாங்கி அதுல சேவ் பண்ணிட்டு இருக்க
உம் உம் அதுல இது பெஸ்ட் போட்டோ இருக்கோ
உம் எல்லா போட்டோ இருக்கு அதா அதா
உம்
நாளைக் அவங்க பாக்கம்போது ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க
ஆமா ஆமா எங்க எடுத்த போட்டோவ ஒரு கிளான்ஸ் கூட ஒருரதுக்கு நேரம் பத்த மாட்டங்குது இதுக்கு முன்னாடி எடுத்து போட்டவ
ஆ ஆ பாக்க முடியாது நம்மளாலா சும்மா எடுத்துட்டுதா இருப்போ அத செக் பண்ண முடியா செக் இப்ப நாளைக்கு பண்ணலா நாளைக்கு பண்ணலா அந்த ஒரு நாள் கூட நேரம் இருக்காது
அப்டியேதா எனக்கு ஓடிட்ருக்கு இருக்க ஃபோட்டோ செரி இது இத ஃப்ரேம் பண்லாமா அத ஃப்ரேம் பண்ணலாமா அப்டின்னு யோசிக்க செட்டடாக மாட்டேங்குது
அது என்னைக்கு நமக் டைம் அமையாது நம்ம வீட்டு வேல செஞ்சுட்டு அப்புறோ எங்க போறது
ம்ஹு ஒரு நாளாவது அட்லிஸ்ட்டு செரி கேட்லா அப்டின்னு பாக்குறேன் ம் அது அந்த டைம் ஞாபக இருக்கும் ஆமா அந்த டைம் ஞாபக இருக்கும் அடுத்த டைம் வரம்பா பண்ணணுன்னு நெனைக்
டைம் சரி எங்கேயாது ஆமா எங்கயாது பஸ்ல போம்போது ஆ ஒரு மூணு நாலு மண்நேர சும்மா போவோ அப்ப பண்லான்னு நெனப்போ பஸ்ஸு ஏறுனோன்னைமே தூங்கிருவோ
ம் ம் ம் இது வேற ஃபோட்டோ எடுக்கறதுக்கு வேற யாரையாது கூட்டு போறோ இல்லன்னா அங்க யாராவது இருக்கவங்கள ஃபோட்டோ எடுக்க சொல்ணு
அவ ஒழுங்கா எடுக்க மாட்டா அவ அரைகொறையா தா எடுத்துருப்பா
கரெக்ட்டு ஐய்யய்ய என்னடா இப்பி எடுத்து வச்சிருக்காங்கன்னு தோணு
ம்ஹு சில நேர ட்ரிப்பு நல்லாருக்கும் ஆனா ஃபோட்டோ ஒழுங்கா இருக்காது சில நேர
ஆமா ஆமா ஆ அ கரெக்ட்டுதா அந்த டைம்ம நமக்கு அமையற ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்டி
ஆமா நா போன டைம் மூணார் போனப்ப நா எல்லாருக்கு சூப்பர் சூப்பரா எடுத்து குடுத்த என்ன ஒருத்தர் கூட ஒழுங்கா எடுக் இல்ல
நீ நல்லா ஃபோட்டோகிராஃபரா இருந்துருப்ப எடுத்துருப்ப ஆனா ஒனக்கு எடுத்த ஃபோட்டோகிராஃபர் நல்லா எடுத்துருக்கணும்ல
அதா நானு ஃபஸ்ட்டு ஒழுங்கா எடுக்க தெரியாமதா இருந்த அப்ப கொஞ்ச கொஞ்சமா கத்துக்கிட்ட எல்லாருக்கு
ம் ம் அதுலேருந்து சரி ஃபோட்டோ எடுத்தா போதுன்னு எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது தோணாது இல்லப்பா
கரெக்ட்டுதா அது அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணு அப்பதா கரெக்டா பண்ணுவாங்க
ம் நாமளா ஜஸ்ட்டு ஃபோன்லேயே எடுக்குறோ ஃபோன்லேயே எவ்ளோ ஆல்ட்ரேஷன்ஸ்லா பண்ணி எடுக்குறாங்க அது என்னமோ பிக்சருவ டிஃப்ரெண்டா வக்கிறாங்க என்னென்னமோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்றாய்ங்க
கிரியேட்டிவா பண்றாங்க நமக்கு நமக்கு ஃபோட்டோ கிளிக் பண்ணா விடத்தா வேற ஒன்னு தெரியமாட்டேங்குது
ஆமா அது தோணு சரி எப்டி மத்தவங்க பண்றாங்க அப்டின்னு தோணி நோண்டலானு தோணு ஆனா அந்த கான்ஷன்ட்ரேஷன் அதுக்குள்ள போ மாட்டேங்குது அந்த இன்டரெஸ்ட்டும் போயிருது அப்புற
அது அது ஒரு ரெண்டு மூணு ட்ரையல் வீடியோ நீ செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கெடைக்கு
ஆ அதையுமா எத எததா கூகுள் பண்றது ஹ் ஹ் ஹ்
என்ன பண்றது எல்லாமே அங்கதா நாமதா கத்துக்கணு இல்லேன்னா தெரிஞ்சவங்கள கூட்டிட்டு போறது பெட்ரு
ஆமா எங்க நம்போ வீட்ல யாருக்கு தெரியாது ஆ நாம கத்துக்கிட்டாதா உண்டு
அப்றோ நீங்க அங்க யாராது வருவாங்க அவங்கள வெச்சுதா எடுத்துக்கணு இல்லியப்பா அங்கங்கே ஃபோட்டோ எடுப்பாங்க ஆனா அவுங் காசு அதிகமா கேக்குறானுங்க அந்த ப்ரிண்ட்
ஆமா ஆமா அவ சார்ஜு கொஞ்ச அதிகமாத்தா பண்றாங்க
சேரி ஒரு ஃபோட்டோ வாங்கலா அதா ஒரு ஃபோட்டோ வாங்கலா மத்தபடி எல்லா ஃபோட்டோலா எடுத்தா எவ்ளோ காஸ் செலவு பண்றது
ம் ஆ அது வேணா உண்மதா
சேரி இல்னா நீங்க என்ன போறத்துக்குள்ள எப்டியு எப்டியு நீங்க ஒரு ரெண்டு வாரோ ஆவு போறத்துக்கு அதுக்குள்ள கத்துக்கோங்க நீங்க ரெண்டு பேரு எப்டி ஃபோட்டோ எடுக்கறதுனு
அததா பண்ணு அடுத்த டாஸ்க்கு ஆ அடுத்த டாஸ்க்கா அததா பண்ணப்போற சேர் நீயு சீக்ரோ எதா வெக்கேஷன் பிளான் பண்ணு
சேரி நா பண்ணிட்டு என்னனு சொல்ற உங்ளுக்கு
உம் சேரிப்பா சேரி ஓகே உம் பாய்ப்பா